ஆ சொல்லுங்க
நம்ளும் கொஞ்சோ ஏதாவது சப்போர்ட் பண்ணு தான நம்ம வீட்டுக்குனா ஏதாவது கொஞ்சோ நம்மளு செய்னுல அப்போ அமைதியா இருக் கூடாதுல்ல அதனால எல்லாரு வேல தேடிட்டு இருக்கோ
ஆம்மா அது மட்டு இல்லாத அவங்க என்ன சொல்றாங்க நீ வேலைக்கெல்லா போக தேவ இல்ல நீ புள்ளைங்கள பாத்தாலே போதும் அப்டின்னு சொல்றாங்க ஆனா இருந்தாலு நம்மளால வீட்ல அவங்க கஷ்டப்படுறது நைட்ல கண்ணு முச்சி ஓட்டுறது அதெல் ல்லா பாக்கம் போது நம்ம மனசும் கஷ்டமா இருக்குது நம்புளுக்கு என்ன கல் நெஞ்ச மனசா நம்மளுக்கு சேரி எங்கயா ஓட்டி ஏதா சம்பாச்சி கொடுத் தோ நம்ம மட்டு இப்போ வீணா செலவு பண்ணுவோ அப்டின்றதுக்கு நம்ம மனசு வந்து இத தாங்க மாட்டங்குது என்னதா இருந்தாலு புள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறாங்களே புள்ளைங்களுக்காக சம்பாதிக்கிறாங்களே நம்மளு ஒரு தாயா இருந்துகிட்டு சம்பாதிக்காம இருந்தா கஷ்
ம் நம்மளோட கான்ட்ரிபியூஷனு இருக்குல்ல அதுல ஓ அப்பாவோடது மட்டு இருக்க கூடாது அம்மாவோட பங்கு இருக்குன்னு அதுல அதனாலதான
அது கொஞ்சோ வளற வரைக்குந்தா நம்மளால புள்ளைங்கள வந்து செரி பாத்துக்க முடியு அதுங்க கொஞ்சோ கொஞ்சோ வளர்ந்துடுத்துனாக்க அதுங்களா தானா கிளம்பி தானா ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து அம்மா வேலைக்கு போர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுங்கா ஒணர்ற வரைக்குநம்ம பாத்துக்கணு அதுக்கப்றோ அதுங்க ஒணந்த பிறகு நம்ம வேலைக்கு போயி நம்பளு சம்பாதிச்சு இனிமே புள்ளைங்க போ வளர வளர புள்ளைங்களுக்கு பீஸ் அதிகமாயிடு ஸ்கூல் பீஸ் கட்டணு அப்ப ஒரு ஆள் சம்பாதிக்கிற காசே செட் ஆக மாட்டனுது இப்ப இருந்த இப்ப இருக்குற காலகட்டத்துல இப்ப நகரேட்ட இவ்ளோ கூடி போயிருக்குது அப்போ ஒரு ஒரு பொருளோ பொரு ரேட் எவ்ளோ கூடுது ஒரு ஒரு முட்டையே எடுத்துக்குங்க ஒரு முட்டையே ஒரு எட்டு ரூபா ஏழு ரூபா அப்படி போகுது அப்ற நாலு ரூபா அஞ்சு ரூபா கடந்த முட்டை இப்ப எட்டு ரூபா ஏழு ரூபா போகுது
ஆமா
அந்த மேறி வந்து வெலவாசி ஏறிட்டு போனா பப் மக்களோட இது என்னா ஆவறது சொல்லு ஸ்கூல் ஃபீஸ்ஸு ஏர்றதே விலவா காய்கறி ஏறுது ட்ரெஸ் ஏறுது எல்லாமே ரேட் எறி
ம் மா எக்ஸ்பென்சஸ் அதிகமாக ஆக நம்ம நம்மளளு ஏர்ன் பண்ணாதா சமாளிக்க முடியு இல்லன்னா மெடிசின்ஸ் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு இவ்ளோ அதிகமா எஜுகேஷனு மெடிசன்ஸ்கு தா இப்ப அதிகமான எக்ஸ்பென்சஸே ஆகுது
ம்
ஹலோ அதனா சோ ரெண்டு பேரும் ஏர்ன் பண்ணாதா அந்த ஒரு அஞ்சு வயசு வரைக்கு குழந்தைய பத்திரமா வளர்த் சொல்லுங்கன்னா அதா வேற வழியே கெடையாது
நா அஞ்சு வயசு வரைக்கு இப்ப இந்தா அஞ்சு வயசு ஆகுது ஏம் பிள்ளைங்களுக்கு த நெக்ஸ்ட் ஸ்ட் நெஸ்ட் மந்த்ல்து அது நெக்ஸ்ட் மன்த்து ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட ஆகு ஓ ஷார்ட் ஆக போகுதுன்னு நினைக்றே ஃபைவ் இயர்ஸ் ஷார்ட் ஆகுது ஷார்ட் ஆட்ட படிக்கே அதுங்க இன்னு ஒண்ணாவது சேர்த்து அதுங்களுக்கு ஃபீஸ் ஸ்கூல் பேக்கு அப்றோ வேன் பீஸு இது எல்லாம் அஞ்சு வயசு வரைக்கு நம்ம பிரைவேட்ல படிக்க வச்சுட்டு அதுக்கப் ப்றோம் கூட நம்மளால முடிஞ்ச முடியும் முடியாதுன்னு செஞ்ச கவர்மெண்ட்டு பிரைவெட்டு அப்ப டிசைட் பண்ணிக்கலா இப்போ ஃபஸ்ட்டு போக்கன் இங்கிலீஷ் மெயினா கத்துக்கணு புள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜு மெய்னா வேணு தமிழோட இங்கிலீஷ் இப்ப எங்க போனாலு இன்டர்வியூக்கே போனாலு தமிழ் வேணு இங்கிலீஷ் வேணு அப்படின்றா இங்கிலீஷ்ல வந்து எங்க இப்ப இண்டர்வியூக்கு போங்கலா செல்ஃவ் இன்ட்ரெக்ஷ்ன் குடுங்க அப்படின்றாங்க அப்ப நம்பனா ஐயய்யோ நம்ப தமிழ் மீடியம் படிச்சோமே நம்மளுக்கு செல்ஃபோன்ட்ரக்ஷன் குடுக்கவே தெரியாதே இங்கிலீஷ்ல அப்படின்னுட்டு நம்ம தத்து நா தத்தளிக்கின்
ப்ரைவேட் காலேஜெஸ்ல் போய் நாங்களு தெணறி தெணறி தா படுச்சோ கொஞ்சோ இதுவா இருந்துட்டனால தா கொஞ்சோ காலேஜ முடிக்க முடிஞ்சிச்சு இல்லன்னா படிக்க முடியாது
ஆமா இல்ல நானு அதேதா ப்ரைவேட் காலேஜுக்கு போயிட்டு என்னாது அது குயில் கத்துது
உங்களுக்கு தா எல்லா கேக்குது எனக்கு இங்க ஒண்ணுமே கேக்ல வண்டிதா அந்தான்ட அந்தான்ட போயிட்டேருக்கு இங்க ஒண்ணதையு
கத்தறமாரிதா கேக்குது இல்ல இதோட மூணு வாட்டி நா கேட்டே உங்க இதுல ஒரு வேல இந்த போன்ல இப்டி கேக்குதா என்னான்னு தெரில இல்ல உங்களுக்கு மட்டுந்தா. இல்ல உங்க நம்ம உங்க நம்பர்ல மட்டுந்தா கேக்குது மத்த வேற யார் நம்பருக்கு போன் பண்ணி பேசுனது அதெல்லா எதுவு கேக்கல
உம் ஆனா பர்ஸ்ட் எனக்கும் அப்டிதான் உள் இதுல ஒக்காந்து பேசுனதுல அவங்க நா அவங்க போன் கால்ஸ் நா அட்டன் பண்ணிட்ற கரெக்டாருக்கு நா ஃபோன் பண்ணி பேசும்போது மட்டும் ஏதோ டிஸ்ட்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டுதா இருந்தாங்க இன்னொருத்தவங்க சொன்னாங்க
அதா அது வந்து ச பேசும்போது ஒரு மாதிரி குயில் கத்தறமேதா சவுண்டு கேட்டுட்டு இருக்குது அது
அ
அது கொஞ்சோ விட்டு கே கொஞ்ச நேரோ கேப் வுடுது கொஞ்சோ நேரோ கத்துது கொஞ்சோ நேரோ கேப் வுடுது கொஞ்ச நேரோ கத்துது
இல்ல இங்க எதுவு கிட்ட இல்ல மர தூரமா தா இருக்கு
இல்ல இல்ல அங்க எதோ கேக்குது அது மட்டு அது உங்க அவங்களுக்கு உங்களுக்கு மட்டு அது எதாவ்து கேக்கலயா என்னன்னு தெரில ஆனா எங்ளுக்கு கேக்குது ஃபோன்ல வந்து எங்ளுக்கு கரெக்டா கேக்குது ஏங்க ஏனா இங்க வந்து சைலன்ட்டா இருக்குல்ல இப்ப நா பேசும்போது உங்குளுக் எந்த ஒரு டிஸ்டபன்ஸு இல்ல சைலண்ட்டா இருக்குல்ல அதனால நீங்க அங்க நீங்க பேசுறதத்த மட்டுந் தா வர்னு உன்னிப்பா கவனிக்கிறோமா அது என்னன் தெர்ல ஆனா உ நீங்க பேசுறது மட்டு எங்களுக்கு வந்து ஆஹ் கேக்குது அது மட்டு இல்லாத பின்னாடி நாய் சவுண்டு கேக்குது
உ நா இது அ ஒத்த பில்டிங்தா ஒரு நாலு மீட்டர் தள்ளிதா நாமை மாறாவா இருக்கு
வீட்டுக்குள்ள போனாலு டபுள் டபுளா டபுள் டபுளா கணீர் கணீர் கணீர்னு கேக்கு
ஆமா அதனால தா வெள்லயே நின்னு பேச வேண்டியதா இருக்கு
ம் ஹு அதா உங்களுக்கு அந்த மாரி நா வெளிய நின்னு பேசவா அங்க ஏதாவது உங்களுக்கே தெரியாது ஏதாது கத்திட்டு போவுதா என்னானு தெர்ல புரியல ஜாப்ஸ்லாமா ஃபிரென்ட்ஸ் ம் இப்ப டெலிகாலிங் ஜாப்லாக்கா நா ஃபோன்ல ட்ரை பண்ணுவ ஏதா ஒர்க் இருக்குதான்னு சொல்லிட்டு டாவுல அப்டி என்ன ட்ரை பண்ணுவே அப்டி எதனா இல்லன்னாக்கா எ ஃப்ரெண்ட்ஸுங்க எதனா பாத்து அவளுங்க சொல்வாங்க அப்டி ட்ரை பண்ணுவா அப்புற ஆப்புங்க தா நெறைய இருக்குதுல்ல
ஆமா
இண்டிகா அ இண்டிகேட்டு அப்புற வந்து லிங்க்கு லிங்க்கேடு அப்டி எல்லா ஒரு ஆப்லா இருக்கு பாத்தீங்களா அதுல ஏத்தி நம்ப அப்ளை பண்ணி இப்ப வச்சன்னா பின்னாடி வந்து எப்பயாவ்து லைஃப்ல வந்து இந் அ இதாவுன் சொல்லிட்டு அப்ப அப்ளே பண்ணி வெப்பே எதாவது ஆ நூத்துல பத்து பர்சன்டேஜ்ன்ற மேரி மெயினே அதுதா அது மட்டு இல்லாத பேசிக்கா பேசிக்வா வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் தேவ‌ அது மட்டு இல்லாத இங்கிலீஷ் நாலேஜு கண்டிப்பா தேவையா
ஆமா கம்ப்யூட்ரு கத்
எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாலு இங்கிலீஷ் நாலேஜு கம்ப்யூட்ரு கூட எனக்கு ஓகே தா அந்த கம்ப்யூட்ருலா எனக்கு அப்ளே பண்ண கம்ப்யூட்ருலா தெரியு பேசிக் கம்யூட்டர்லா தெரியு பட் ஆனா வந்து இங்கிலீஷ்ல செல்ஃப் இண்ட்ரைஸ் குடுக்க சொல்றாங்களே அதுல தான தத்தளிச்சு நிக்கிறோ அதுலயு இல்லாம நம்ம ரெஸ்யூம பாத்துட்டு எதுல அவுங்க இது பண்றாங்க ரிஜெக்ட் ன்ன பண்றாங்கன்னே தெரியமாட்டன்து நம்மல்லா வந்து பெரிய பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போணுன் நெனச்சா அது கனவுலதா நடக்குன்ற மேரி இருக்குது
ஆ டெக்னாலஜி அந்தளவுக்கு மாறிடுச்சுல இப்ப ஒரு ஒருத்தவங்க வீட்லருந்து நல்லா யேன் பண்றவங்களு இருக்காங்கல்ல
அது வந்து எப்டி வீட்ல இருந்துனு எயின் பண்றாங்கனாக்கா அவுங்க தனியா ஒரு ஓன் பிசினஸ் மாரி பண்ணி அதுல அவுங்க வந்து அது வந்து சப்போர்ட் ஒண்ணு இருக்கணுமா ஜென்ஸ் சப் போட்டு மெய்னா அங்க இருக்கணு லேடிஸ் மட்டு இல்லாம இருந்தான் ஆ லேடீஸ் மட் மட்டுமே செய்யணுன் நெனச்சன்னாக்கா அது நம்பளால முடியாது கொஞ்
ஆ
ஜென்ஸ் சப்போர்ட் இருந்து நம்ப சப்போர்ட் பண்ணி நம்பள முன்னேத்தி உட்டுட்டானா கூட பிரச்சன கெடையாது நம்ப அதுக்கப்புறோ நம்ப மெயின்டெயின் பண்ணிக்கலா லேடிஸ் மட்டுமே மெயின்டேன் பண்ணிக்கலா
எல்லாருக்கு அப்டிப்பட்ட ஹஸ்பண்ட்ஸ் கெடைக்கறது இல்லல ஒய்ஃப் அ வந்து முன்னாடி நிறுத்தி கொண்டுட்டு போனும்னு நெனக்கிறது ரொம்ப ரேர்
நீ எங்கன்னா பண்ணீங்கட நா என் வேலய நா பாக்குறே இத பாத்துந்தா எனக்கு ஏ நா லோன் காசு கட்ட முடியுமா சீட்டு காசு கட்ட முடியுமா ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியுமா வூட்டு வாடக கட்ட முடியுமா இத இந்த கேள்வி‌ வோடுது நீ எங்கயோ குடுத்து எவே கிட்டயோ குடுத் நீ ஏமாந்து கட எனக்கு என்ன அப்டின்ற மேரி உட்டு கடாசிட்டு போயிடுவாங்க அவ்ளோ தா அப்புறோ நம்ப அவங் கிட்ட
இல்ல முஸ்லீம்மே அவே கஷ்டப்பட்டாலு பரவால்ல நம்ம இது பண்ண கூடாதுன்னு நெனப்பாங்கல்ல அதுலயு வெள்ல இது பண்ண மாட்டாங்க
ஏ ஹஸ்பண்ட்னாக்க நா ரெண்டு மூணு வாட்டி ஏத்தே ஏமாந்துட்டே ஒரு எட்த்துல பதினஞ்சாயிரம் குடுத்து ஏமாந்த அத்னால இவரு என்ன பண்ணாரு நீ என்ன பண்ணாலு செரி நீ இங்யே இங்யே கடையிலே எங்க ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு வீட் ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு சொல்லிட்டு இங்க ஆஃபீஸ்லேயே ட்ரை பண்ணோ
ம் ம்
அது வந்து இங்க கு எங்க ஊர்லயே இருந்துது எங்க ஊர்லயே இருந்துது டைமிங் வந்து பத்து டு நாலுன்னு சொன்னாங்க அத்னால எப் தீ மேனுஃபக்சரிங் சொல்லுவாங்கள்ல
ஆமா
இப்ப வந்து ஏ ட்டு இஜட் பொருளு இங்கருக்கு மார்க்கட்டிங்ட்டு
மார்க்கெட்டிங் ஆ ஓகே ஓகே ஆ
அந்த ஜாபுதா ட்ரை பண்ணா அது மார்க்கெட்டிங் இருக்கனால அந்த அவுங்க என்ன பண்ணிட்டாங்க ஏமாத்திட்டாங்க பட் ஆனா பாதி‌ காாசு தா வாங்கிறோ ஆராயிரத்தி அறுநூறுவா அதுக்கப்புறோ வாங்கிறோ பதினஞ்சாயிரோ கட்டந்து ஆயிரத்தி ஐநூறுவா வாங்கிறோ மிச்சோ ஆறாயி ரூவா எங்கயோ கோயில் உண்டில போட்டோன்னு நனைச்சுனு அவன் தலையிலயே போட்டு உட்டு கடாஷ்டோ
இல்ல அது கஷ்டமாதன இருக்கு நம்மளே வேல இல்லாமதா இது பண்றோ நம்மளுக்
ஆ ஆமா அது வர இல்லாட எங்க ஹஸ்ப அவுங்களோட எங்க அம்மாவுடைய காசுன்றதுனால எங்க ஹஸ்பண்ட் கம்முனு இருக்குறாரு இல்லன்னா அவுங்க காசா இருந்தா நீ காசு இந்த அளவுக்கு கறி ஆக்கறதுக்கு நீ ஊட்டுக்கே தேவயில்ல என் புள்ளைக்கே போ அம்மாவே தேவயில்லந்து தோர்தி கடாசிடுவோம்
ஆமா நம்மளு எதாவது ஒண்ணு பண்ணணுனு நினைக்கிறோ பட் ஆனா ஸ்கேம்ஸ் அதிகமா இருக்கிறதுனால எல்லாரு மாட்டிக்கிறோ
ஆம்மா அது மட்டு இல்லாத நம்மளுக்கு எது ந எது நல்லது
வேலதா எதிர்பாக்கணு ஏன் காசு எதிர்பாக்கணு அப்பயே உஷாராயிடணு போல
அது மட்டு இல்லாத இ நம்ம வந்து ஜென்ஸ்சுலா வந்து இந்த வேலை கரெக்டா சூட் ஆகு இந்த வேலை சூட் ஆகாதுன்றவங்க போல்டா இருக்குறாங்க நம்மளுக்கு எது கெடுத்தாலு நல்லதுக்குன்னு நெனச்சுன்னு நம்ம எல்லாத்துலயு வாய வெக்கிறோ கைய வெக்கிறோன்றதுனாலதா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆவுது
ஆமா ஆ கஷ்டப்பட்டாதா முன்னேற முடியு பட் ஷார்ட் பீரீயட் எல்லா முன்னேற முடியாது நம்மளால கொஞ்சோ கொஞ்சோமா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதா ஒரு ஒரு காரியமு செய்யுற மாரி இருக்கும் போல
அது அதான் என்ன பண்ணறதுன்னு தெரியாத நம்ம வாய வைக்கிறோ ஆனா அவுங்க என்ன பண்றாங்க இத காசு கட்டி வேலை செய்யணுனா செட் ஆவாதே அப்டின்னு இவங்க எங்க பாத்தாலு இவங்க எந்த வேலை கெடச்சாலு இவங்க போயிடுறாங்க நம்ளுக்கு அப்டியா அய்யோ நம்ம பத்து டூ நாலு பத்து டூ நாலுனா பரவாயில்லையே நம்ம புள்ளைங்கள பாத்துக்கலாமே நம்ம வீட் வீட்ல இருந்துங்குனே பாத்துக்கலாமே அப்டின்ற ஒரு எண்ணத்துல நம்ம அத காச கட்ற மாறி ஆயிடுது
அவங்க வந்து எத பத்தி யோசிக்க மாட்டாங்க நம்ம வந்து வீடு கொழந்தைங்க
இப்ப வந்து இப்ப ஏமாத்துறாங்கன்னா எதுனால ஏமாத்துறாங்க லேடிஸ் வந்து வீக்னஸ்ஸா இருக்கிறாங்க அப்டின்ட்டு இதுவே ஜென்ஸ் வீக்னஸ்ஸா ஜென்ஸு வந்து போல்டா இருக்கிறாங்க எல்லாரு வந்து லேடிஸ் வந்து ஏமாத்தவோ ஜென்ஸ் எல்லாம் போட்டு லேடிஸ்ஸ ஏன்டா ஏமாத் மாத்தறன்ட்டு அவன் ஜென்ஸ போட்டு அடிக்க ஆரம்பிஸ்ட்டா வச்சுக்க அவன் ஏன் ஏமாத்த போறான்
ஆமா காசு இல்லன்னு சொல்லிட்டு அமைதியே வந்துருவோ அவ சந்தேகப்பட போறா நம்மளதா அடிக் க்க முடியாது எயித்து பேச
ம் எகித்து பேசவும் முடியாது அவன் அவன் ஒரு அடி அடிச் சனா நம்ம சுருண்டு அடிச்சு ஊந்துற வேண்டிதா அவன் அந்த அளவுக்கு பே கையெல்லா ஷார்ப்பா வச்சுக்குனு அந்த அளவுக்கு இதா இருப்பான் இரும்பு கை மேறி இரும்பு வெயிட்டு எல்லா தூக்கி அந்த கைய வச்சிருப்பான் அதுல ஒரு அடி அடிச்சோன நம்ம கண்ணம் வீங்கி மூ வீங்கி வர வேண்டிதா போலீஸ் கிட்ட நம்ம போய் சொன்னாலு எத நம்பிமா நீங்க குடுத்தீங்க ஏன்டா எங்க கிட்ட குடுத்தீங்களா என்கிட்ட போனீங்களா நீங்க எத நம்பி குடுத்தீங்க எத வச்சு நீங்க குடுத்தீங்க இங்க வந்து வா வேலை செய்ய வந்து க்கான் சொல்றீங்களே இவனுக்கு என்ன கேரண்டி இருக்குது நீங்க வந்து அவன் கிட்ட காச குடுத் குடுத்து ஏமாதீங்கன்னு சொல்லிட்டு நம்மளே கே போலீஸ்காரன் கேள்வி கேப்பான் அப்ப அவங்க கேட்க போது நா நீங்க இவளதா குடுத்து ஏமாந்ததுக்கு நா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆமா அதல்லாம் பண்ண முடியாதுன்ட்டு போயி்டுவான் இதல்லாம் யோசிச்சி பாத்துக்கிட்டுதா நம்ம என்ன பண்றது அப்டின்ற மேறி ஆகுது அதுவும் கரக்டா அவங்க லேடீஸ்ஸ தா அவங்க கரெக்டா டார்கட் பண்றாங்க லே ஜென்சு எந்த ஒரு ஜென்சு டார்கெட் பண்ண மாட்டா
நறைய ஸ்கோம்ஸும் இருக்கு நறைய நல்ல ஜாப்சும் இருக்கு நம்ம தான் தேடி தெளிவா இருந்துக்கணும்
நம்ப என்ன சொல்லுவோம் வெயிட் பண்ணாலும் பண்ணோம் நம்ம பொரியமா இருந்து நல்ல வேல கெடைக்கற வரைக்கும் சரி நம் பாப்போம் அப்டின்ட்டு இப்ப எந்த ஒரு காசு கட்ட சொன்னாலும் நம்ம கட்டாத ஏ அப்டியே இருக்கரோ
ஸ்கில்ஸ்ஸ டெவலப் பண்ணிக்கணும் ஒரு இது எந்த இது நம்ம